ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க
ஓகே நல்லாதா இருக்கே எப்டி போது லைஃப்ல்லா
லைஃப்பு நல்லதா போது உங்குளுக்கு
எனக்கு எதோ போயிட்டு இருக்கு
அப்டிங்களா
ஆமா ஆமா
ஓகே
சாப்டீங்களா நீங்க
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
சாப்ட சாப்ட என்ன சாப்டீங்க
நா வந்து இன்னிக்கு என்ன சாப்டேனா நா மறந்துட்டனே ஐயோ இருங்க யோசிச்சு சொல்ற என்னமோ சாப்டனே ஆ காலைல தோச சாப்ட
ஓ சேரிதா நா சாப் தமிழ் நாதா சமச்ச அப்டியே சாப்புணுன் நெனச்ச அப்புறோ சாப்டன் நெனைக்கிற எனக்கு தெரிய மாட்டது மறந்து போயிருது இப்பல்லா
அப்டிங்களா
ஆமா ஆமா
ஓகே
ம் நீ என்ன பண்ணிட்டு ம் சொல்லுங்க
இல்ல அப்ப என்னதா சமச்சீங்க நீங்க
இதுல்லா சாம்பார் தாங்க செஞ்ச ஆனா இதோட நா நறையா ஃபன் பண்ணிருக்க ஃபஸ்ட் ஒரு வாட்டி சமைக்கிறன்ற பேர்ல நா கேவலமா பண்ணி சிங்க்கு ஃபுல்லா கொட்டி அப்டில்லா பண்ணிருக்க நீங்க அந்த மாரி எதும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங் நீங்க
ஆ ஆ நா நெறையா வாட்டி ட்ரை பண்ணிருக்க நெறையா வாட்டி ஃபெயிலியர்லா ஆயிருக்கு ஆனாம் அம்மா அப்டிதா பட் ஓகே வழக்கு மேனேஜ் பண்ணிடுவ ஆனா கீழல்லா இது வரைக்கு கொட்ற அளவுக்கு எதுமே இது வரைக்கு செஞ்சது இல்ல
எங்க வீட்ல எல்லாரு நல்லா சமைப்பாங்க என்ன தவுர ஏனா எங்க அப்பா வந்து ஒரு வாட்டி பேசிட்ருக்கும் போது அவர் நல்லா சமைப்பாரு நான்வெஜ் எல்லாமே அப்போ நீ அவரு நல்லா சமைக்கலன்ற மாரி சொன்னாரு நீங்க எத்தன வருஷமா சமைக்கிறீங்க அப்டி கேட்ட இருவது வருஷமா சமைக்கிறாப்டி நா இப்பதா ரெண்டு வருஷமா சமைக்கவே ஸ்டாட் பண்ணிருக்க அப் அப்ப யார் சமையல் நல்லாருக்கு அப்டி கேட்ட ஓ அப்டியா ரெசிபி சொல்லிட்டு இருந்தாங்க அவருமே நறையா பண்ணிருக்க அப்டி சொன்னாரு என்னன்னா ம்ச் அப் அவுங்க வந்து தங்குனது வெளிநாட்ல தா தங்கிருக்கா தல்லி இங்கிருந்தாங்க அப்போல்லா அவரோடய சுச்சுவேஷன் வந்து அப்டி இருந்துச்சு அப்ப வெளிநாட்ல வாங்கும் போது என்னாச்சுன்னா அவரே சமச்சு அவரே தா சாப்புன்னு அந்த கண்டிஷன்ல தா இருந்தாங்க அப்பிடி வந்து உ ஸ்டே பண்ணுவாங்கல்ல எல்லாரு அந்த மாரி ஸ்டே பண்ணும்போது வந்து வீக்லி வன்ஸ் ஒத்த ஒத்தங்க அந்த பேட்ச் சமச்சுட்டே வரணு அப்பிடி சமைக்கும் போது எங்க அப்பா போன புதுசு அப்ப சமக்காதா தெரியாதுல சாதொ வெரிக்கும் எனா அந்த சாதத்ததா எல்லாருமே கட் கெட்டு போனு அப்ப வெடிக்கும் போது என்ன ஆ ச்சு சொல்லுட்டு ரொம்ப கொல கொல கொலனு வெடுச்சு அப்ப வந்து அப்பார்ட்மண்ட் அவங்க தங்கி இருந்த எடொ வந்து அப்பார்ட்மண்ட் வெடிச்சுட்டு சொல்லிட்டு மொத்தமா அப்டியே ஸிங்க்ல எல்லா கொட்டி அந்த மாரிலா பயந்து பயந்துலா சமச்சிருக்கே அப்டி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க
அப்டிங்களா இல்ல அது பேரு வந்து வெடிக்கிறது இல்ல வடிக்கெறதுங்க
எனக்கு அவ்ளோதாங்க தமிழ் வரு நா ரொம்ப தமிழ் தமிழ் பேசுவெ ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெர்ல அப்டியே பழகிட்ச்சு
நீங்க தமிழ்நாடு தான
தமிழ்நாடு தாங்க
ஆ என்னங்க தமிழ்நாட்ல இருந்து தமிழ் தெர்லன்னு சொல்றீங்க தமிழுக்கே அசிங்கொங்க என்னங்க நீங்க போங்க
நீங்க வேறங்க இ இ தமிழ்நாட்லந்து தமிழ் தெரியலன்னு தா சொல்ல கூடாதுங்க தமிழ் தப்பா பேசலாங்க
தமிழ் தப்பா பேசலாமா அப்பில்லா இல்லங்க தமிழ்நாட்ல இருந்து தமிழ் ஒழுங்கா பேச்ணு
அப்பிடிங்கா அப்போ உங்களுக்கு தூயத்தமிழ் தெரியுமா சொல்லுங்க பாக்கலா நா கத்துக்கறே கொஞ்சோ
ஓ தூய தமிழா நா சொல் தரனுமா உங்களுக்கு
ஆமா தூய தமிழ் சொல்லிக் குடுங்க நா வேணா கத் துக்கறே எனக்கு தூய தமிழ்ல ரெண்டு வார்த்த தெரிதே கஷ்டோங்க
அதுக்குதா கூகுளு சேட் ஜி பி டி எல்லா இருக்குல்லைங்க அப்பறொ என்னங்க
அப்பிடியா இந்த இத நா கேள்விப்பட்டதே இல்யே அதுல தூய தமிழ் வருமா என்ன
ஏங்க எல்லா மொழியுமே வருங்க கத்துக்கோங்க நீங்க போய்ட்டு
அப்ப நீங்க எப்பிடி தமிழ் நல்லா பேசுறீங்க நீங்க அதுலதா கத்துக்கினீங்களோ
அந்த அளவுக்கெல்லா நாங்க பேச மாட்டோங்க எதோ சொல்றே
ஓஹோ எனக்கு தமிழ் அவ்ளோ தாங்க வரு எங்க வீட்ல அப்பிடிதா பழக்கி உட் டுருக்காங்க எங்ள
படக்கி உட்டுருக்காங்களா ஓகேங்க நல்லதா பேசுறீங்க தமிழ்
செரி விடுங்க கலாய்க்கிறீங்கனு புரியிது அத நா புருஞ்சுக்கற
செரிங்க செரிங்க கலாய்க்கெல்லா இல்ல நார்மலா தாங்க பேசு நீங்கதாங்க தப்பா எடுத்திக்கிறீங்க
செரி விடுங்க இந்த டாபிக்க மாத்திப்போ வேற என்ன சொல்றது இதுக்கப்றோ நா தா அசிங்கப்படுவே
டாப்பிக் எல்லா மாத்த முடியாதுங்க என்னாங்க நீங்க போங்க
அஹா நீங்க எது ரொம்ப ஆசப்பட்டு செய்வீங்க அது சொல்லுங்க பாக்கலா செரி தமிழ் தெர்லன்னு சொல்லிட்டீங்க நீங்க இப்ப இது வெச்சுக்கலா நீங்க எது ரொம்ப ஆசப்பட்டு ஆ இத நா செம்மையா பண்ணுவேப்பா அப்பிடி நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க நா தெருஞ்சுக்கற
எந்த மாரி விஷயம் நீங்க கேக்குறீங்க
ஆ எதோ ஒரு வேல எதுனா ஒரு வேல
ஆ அதா எ நா குக் பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ சமக்கெர்து உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆமா அவங்க மத்தவங் நா செய்ன் செஞ்சு குடுக்கறத வந்து மத்தவங்க சாப்டும்போது நல்லா இருக்கு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாப்பெ ஐயோ அந்த அளக்கு நல்லா செஞ்சிருக்கோமா ஓகே அந்த மாரி ஃபீலா அது ஒரு மாதிரி எப்பிடி சொல்றது நம்ம எவ்ளோதா டிப்ரெஷன்ல இருந்தாலு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு உங்கோ செஞ்சி பாருங்க தெரியு
எனக்கா நீங்க வேறங்க நா சமைக்கும் போது என்னோட ஃபே என்னோட மூஞ்சு ரியாக்ஷனே வாவ் சூ ப்பரா இருக்கு அப்டின் நானே சாப்ட்டுருவே மத்தவங்கதா சொல்லி அதே அது நீங்க ரசி பீங்கள அது நானே ரசிச்சு ரசிச்சு சாப்ட்டுப்ப நல்லா இல்னா கூட அத நானே ரசி ச்சி சாப்ட்டுப்பங்க
ஆமா எனக் கூட அந்த ஒரு ஹேபிட்ருக்கு எப்டின்னா நம்ம என்னதா ஒரு கேவலமான ஒரு ரெசிபி அதாவது நம்மளுக்கு புடிக்காத ஒரு காய்கறிலா இருக்குல்ல
அப்டியா ஆ
ஆமா அது புடிக்கலனாலுமே வந்து நம்ம செய்யும் போது அட்லீஸ்ட் நம்ம டேஸ்ட் பாக்ணு அப்டின்னாச்சு அத முழுசா சாப்ட்டு முடிச்சிரு நம்ம செஞ்சா அத ஒரு எப்டி சொல்றது அம்மா அப்பா செஞ்சு குடுக்கும் போது சாப்பறதுல்ல நம்ம செய்யும் போது சாப்புடு அதுதா
ஆ இது வரைக்கு நா பாவக்காய வாயில வச்சதே கெடையாது புடிக்கவே புடிக்காது நா ட்ரை பண்ணுவு மாட்ட சு த்தமா புடிக்ககுவு புடிக்காது எனக்கு
ஐய்யோ எனக்கு பாவக்கானா புடிக்கவே புடிக்காது
ஆ ஆனா எங்க வீட்ல நல்லா சாப்புடுவாங்க எங்க அப்பா இருக்கார்ல ஐய்யோ அது ஏதோ அமுர் த்த மாரி அத செய்வாங்க அத செஞ்சு அத டேஸ்ட் பண்ணும் போது அவரு ஃபேஸ் அப்டியே ஒரு ஒளி வட் ட வரு பாருங்க அந்த மாரி சாப்டுவாங்க ஆனா அது நல்லதுன்றாங்க பட்டு அது எப்டி சொல்றது நம்ளுக் வராது சாப்ட
இல்ல எங்க வீட்லியு நல்லா சாப்டுவாங்க எங்க வீட்டுல எல்லாருக்கு புடிக்கு ஏன் அக்காவு சாப்டுவா நல்லாவே அது ஏதோ நம்ளுக் தா புடிக்க மாட்டிக்குது நெனைக்கிற
ஆ எனக் தந்தூரி ரொம்ப புடிக்கு லாஸ்ட் டைம் கூட நா தந்தூரி செஞ்சோ எப்டி செஞ்சோனா என் ஃப்ரெண்டு நானு தந்தூரி பண்ணு அதுல நறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தா உட்காந்து எப்டி கா எப்டி பண்ணியிருந்தேன்னா அவ வந்து எல்லாமே அ பண்ணி குடுத்துருவா அதுல அது கின்றத்துக் கலக்கு தா ஏ வேல அத அந்த கிண்டத்து கலகத்துமே அத பாதி சாப்ட்ர அளவுக்குதா பண்ணுவே
ஐய்யோ ரொம்ப பாவங்க உங்க ஃப்ரெண்டு
ஆ பாவந்தா எனக்கு புரிது என்ன பன்த்து அவ ஆசியா செய்வா எல்லாத்தையு மேக்னெட் பண்ணி எல்லாத்தியு மிக்ஸ்லா பண்ணி பக்காவா வச்சிருப்பா நம்ம என்ன பண்ணுவோ வா நா பண்ணி பாக்கற எல்லாத்தையு சொல்ட்டு அது அது வந்து ஒரு அவ நாங்க எப்டி இருப்போனா அ எப்டி சொல்றத்து ஒரு ஒரு ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கள வெள்ள பூண்டு வெங்காயன்ற மாரி அந்த கான்செப்ட்ல தா அந்த கான்செப்ட்ல தா இருப்போ வெள்ள பூண்டு வெங்காய அவ என்னா பண்ணுவா அதனா வந்து நா சொதப்புர்துக்கா பண்றனா இல்ல சமைக்கிர்துக்கு பண்றனானே தெரியாது ஆனா நா பண்ணுவே எதனா பண்ணுவே
அப்டி தப்பு தப்பா பண்ணிருவீங்க எதா இருந்தாலு அது ஃபிரங்கா சொல்லிர்லால
ஆ அவுளுக்கெ அது தெரியு தெரிஞ்சாலு நீ பண்ணு நா பாக்றன்ட்டு அவ என்ன ரசிப்பா வேற அதுனாலே பண்ணுவே
கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க காரி துப்புவாங்க
என்னாங்க இப்பல்லா சொன்னா எப்டிங்க அவுங்க ரசிப்பாங்க உண்மையாலே அவ என்ன நம்புவா நீ பண்ணன் வச்சுக்கோ ஓ ஓ வருன்ட்டு நம்புவா
ஓ அப்டி மேபி நீங்க கை வச் சின்னா அது வந்து சூப்பர ஆயிடு அப்டின் நெனச்சிட்டு இருக்காங்கள அவங்க
இருக்கலா போலங்க அவங்க நம்புவா நீ பண்ண இத வந்து அரைச்சு மட்டு குட அப்டின் சொல்லுவா அர இருக்கும் போது நா பாதிச்சு ஸ்பூன் எடுத்து காலி பண்ற அது ஃபிளேவர் சூப்பர் இந்த படத்துல்லா சொல்லுவாங்கள டேஸ்டுக்கே நாலு பிளேட் உள்ள போச்சுன்ற மாரி சாப்பதுலயே பாதி உள்ள போயிட்டு இருக்கோ
அப்டிங்ளா
ஆமா
ஆ நீங்க சொல்றதல்லா பாத்தா எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்டு வந்து சீ மனசுக்குல நம்ம நெனச்சிருப்பாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நா சொல்ற பாத்துக்கோங்க ஓகேவா அ எப்டினா நீங்க ஒருத்தவங்க சமைக்கும் போது நீங்க டிஸ்டப் தா பண்ணிருக்கீங்க நீங்க போய்ட்டு அவங்கள வந்து வெறுப்பேத்திருக்கீங்க
என்னங்க நீங்க வெறுப்லா ஏத்துனது இல்லங்க உதவ் உதவி பண்ணுவேங்க நானு அவளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சிந்த விடமா உதவி பண்ணுவ
ம் உதவி பண்ணிருந்தீங்னா அவங்க கண்டிப்பா உன்ன பாராட்டிருப்பாங்க திட்டு வாங்குனீங்களா பாராட்டு வாங்கினீங்களா இப்பயே சொல்லுங்க பாப்போ
கொஞ்ச கொஞ்ச திட்டுவாங்க அப்புற நறைய டைம்ல அறிவு சூப்பரா இருக்கு சொல்லுவ அவ்ளதா
அப்டிங்ளா
ஆமா
செரிதாங்க
அ அதா சொன்ன தண்ணுரி ஐயோ அதுல்லா அவ இங்க வந்து நெருப்புல காட்ணு சேரிங்களா எங்க எங்க வீடு இருக்குன்னா எல்லா பொருளு இருக்குங்க அதுல ஆனா என்ன கொஞ்ச பொருள் மேல இருக்கு அது போய் எடுத்துட்டு வறது சோம்பி பட்டுன் எந்த பொருளு எப்டி சூடு பண்ற சூடு பண்ணு நா சாப் ட்ருக்குற பரவால்லலா சாப்ட்ருக்கே
அச்யய்யோ
ஆனா வந்து சும்மாலா சொல்ல கூடாது அ சூப்பரா சமைச்சா நல்லா இருந்துச்சு ஃபிளேவர் ஃபுல்லா
அப்படிங்ளா ஒரு தங்க வளையல் வாங்கி போட வேண்டியதான
தங்க வளையல் மனசு இருக்குங்க டப்பு தா இல்ல காசு ஆமாங்க பணம் இருந்தால் பார்க பந்துன் சொல்ற மாரி மனசு மட்டுந்தாங்க இருக்கு
ம் சேரி சேரி
எப்டியோ போது ஆ நல்லா வீட்ல இருக்க சாப்பிற தூங்குற நிம்மதியா போது என்ன இப்ப ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் அப்டி இப்டி ஒரு என்ன ஒரு வேல அப்டி தா போயிட்டு இருக்கு பட் போகணு லைஃப்ல பெரிய எடத்துக்கு
கண்டிப்பா போவிங்க
நீங்க வேறங்க அவ அவங் அவளே உச்சி கீழ ஏனா தள்ளி வுடுவே நீ எங்கே போவாத இங்க கட பாக்கலா அப்டின்ட்டு நா அவளுக்கு சரிப்பட்டு வரமாட்டன் அவளுக்கு தெரியு
அப்டிங்ளா
ஆமா ஆமா
சேரிங்க சேரிங்க சேரி அப்புறமா கொன்னேரோ கழுச்சு
சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
இல்ல கொஞ்சநேரம் கழிச்சு கால் பண்றேன் கொஞ்சோ வேல இருக்கு வீட்டு்ல
அப்டியா ஆ சேரி ஓகேங்க பாய் பாய் பாய்ங்க
ஓகேங்க பாய்